ஹலோ
ஹாய் எப் நல்லா இருக்கே எப்டி இருக்கீங்க
உம் நல்லாருக்கே
வீட்ல எல்லா நல்லாருக்காங்களா நா சும்மாதா‌ உக்காந்துட்டு இருக்கே சாப்ட்டாச்சா நீங்க
ஆ சாப்ட்டாச்சு வீட்ல எல்லா நல்லாருக்கோ ஆ இப்ப நா எதுக்கு கால் பண்ணேன்னா ஆ எங்க து காலேஜ்ல வந்து ஆன்வல் டே வேக்க போறாங்க
சேரி
உம் ஓ நீ அதே அது தா பண்றே நா காலேஜ் அங்க ஆஹ் அதனால சேரி என்னா உங் உங்க ஸ்கூல்ல வெக்கறே சொல்லிட்ருந்தியே என்னாச்சு வச்சுட்டாங்களா இல்லயா அத ஸ்டார்ட் பண்ண போறீங்களா
ஆஹ் ஆமா எங்க ஸ்கூல்ல ஆன்வல் டே வந்து ஆஹ் என்ன பண்ட்டாங்கன்னா இந்த டைம் வந்து வெளியருந்து அ கொரியோகிராஃபர்ஸ் எல்லா கூப்ட்டு ம் ஒரு பத்து கொரியோகிராஃபர்ஸ் வந்ட்டாங்க ஆஹ் ம் பத்து பேரு வந்து எல்லா கிளாஸ் க்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டட் எல் கே ஜி லிருந்து எல் கே ஜி லிருந்து டென்த் வரைக்குமே ம் எல்லா கிளாஸ்லயு ஒரு ஆ ம் இப்போ எல் கே ஜி னா வந்து மூணு செக்ஷன் இருக்கு ஏ பி சி னு மூணு செக்ஷன் இருக்கு அதுலருந்து ஒரு இருவது ஸ்டூடண்ட்ஸு ஆஹ் ரு இருவத் இருவதுன் சொல்லி ரெண்டு பேட்ச் எடுத்துட்டாங்க ஒவ்வொரு கிளாஸ்லயு ரெண்ட்ரெண்டு பேட்ச் எடுத்து ஆஹ் ம் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி மூணு டேன்ஸ் குடுத்துட்டாங்க எல்லாத்துக்கு சேந்து சேந்து அவ்ளோ அவுங்களோட காஸ்ட்யூம்ஸ் எல்லா கொண்டு வந்து அவுங்களோட ட்ரஸ் சிங்கு அந்த ஆஹ் அந்த பொம்ம மாதிரு ம்மே ஒரு கொட மாதிரி அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டீஸ் எல்லா அவங்களோட ப்ராப்பர்டீஸே கொண்டு வந்து ரொம்ப க்ராண்டா செலிப்ரேட் பண்ட்டாங்க இந்த டைம்
காலேஜ்ல இப்ப தா ஸ்டார்ட் பண்ண போறோ ஸ்டார்ட் பண்ணிட்டு நாங்களு அதே மாரி தா கொரியோகிராஃப் எங்க இதுல்யே ஒரு ஃபைனல் போ நல்ல டான்ஸ் கொரியோகிராஃப் நல்லா பண்றா அவ இதுக் தனியா அதுக்கு படிச்சிட்ருக்கே அதனால சரி நானே பண்றே மேம் அப்டி சொல்ட்டு ஒரு பொண்ணு சொல்லிருக்கா சோ அதனால நாங்க அவள வச்சே எல்லாமே இப்போ மோ மோஸ்ட்லி கொஞ்ச எங்களோட டிபார்ட்மெண்ட் மட்டு நாங்க பண்ணிட்டு பேலன்ஸ் எல்லா அவங்கவுங்க பாத்துக்கறாங்க எங்களோட் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டு அந்த பொண்ணு பண்ணி தரேன் சொல்லிருக்கா அதுனால இப்ப ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒருத்தவங் ஒரு பத்து பத்து சாங்ஸ் செலக்ட் பண்ணி வச்சிருக்கோ ஒரு மூ ய அதாவது ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேட் இயரு அந்த மாரி ஆ அதுல் வந்துட்டு பரதநாட்டியந்தா மோஸ் டு சில பேர் சில பசங்கல்லா பரதநாட்டியமே ஆட்ற மேம்ன் சொல்லிருக்காங்க அப்பறோ கிளாசிக்கல் அந்த மாரி இன்னோன்னு ந அது வெஸ்டர்ன் அந்த மாரி அப்றோ ஆனுவல் டேவோட சேந்தே ஸ்போர்ட்ஸ் டே வெக்க போறோன்னாங்க ஃபஸ்ட்டு ஸ்போட்ஸ் டே முடிச்ட்டு அதுக்கப்பறோ ஆனுவல் டே பண்லா அப்டினு இல்ல இந்த வேனா ம் போன வாட்டி உள்ள பிரின்ஸ்பல் வந்துட்டு தன்னந்தனியா வெச்சாங்க ஆனுவல் டே தானியா போட்ஸ் தனியா வெச்சாங்க இந்த வாட்டி பாத்தீங்கனா எல்லாமே ஒன்னா வெச்சிருவோ நம்ளுக்கு அது எக்ஸ்பென்ஸ் தா அதிகமாகு அதுனால ஒன்னா வெச் சிர்லா அப்டின் சொல்லிட்ருந்தாங்க சேரி எனக்கு அதா நீ சொல்லிட்ருந்தியே ஏதோ பண்ண போறே ஸ்கூல்ல பண்ண போறாங்கன்டு ஆனா பண்ணிட்டாங்க போலருக்கு அது எனக்கு தெரியல
ஆஹ் ஆமா நாங்க இப்ப என்ன பண்ட்டோன்னா ஆயர்த்தி நானூறு பிள்ளைங்க இருக்காங்கில்லயா அதனால வந்து தனித்தனியா டீச்சர்ஸ் வெச்சு நா ஆட்ன அவ ஆட்ல இவ ஆடிருக்கான் சொல்லி பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் வரதுக்கு அவங்களே வந்து நல்லா டேன்ஸ் ஆட்றவங்களா பாத்து சூஸ் பண்ணி கொரியோகிராஃபர்ஸே பத்து பேரு பத்து பேத்துல வந்து ரெண்ட்ரெண்டு கிளாஸு இப்ப எல் கே ஜி, யு கே ஜி ஒரு கொரியோகிராஃபர்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டட், செகண்ட் ஸ்டாண்டடு ஒரு கொரியோகிராஃபர்க்கு அந்த மாதிரி எல் கே ஜி, யு கே ஜி னா அவங்களுக்கே நாலு டேன்ஸ் வந்துரு எல் கே ஜி க்கு ரெண்டு செட்டு டேன்ஸு அவங்களுக்கு ரெண்டு ரெண்டு சாங்க்கு டேன்ஸு வந்துரு நாலு நாலுமே வந்து அந்த ஒரு கொரியோகிராஃபர் தா பாக்கணு இதுலருந்து நல்லா டேன்ஸ் ஆட்றவங்க, கொஞ்சோ ஹைட்டா இருந்தா அவங்கள ஃபஸ்ட் ஸ்டாண்டடு கூட தூக்கி போட்றது அந்த மாதிரி பண்ணி யாரயு விடாம யார் யார்க்கெல்லா இன்ட்ரெஸ்ட்ருக்கோ அவங்கள எல்லாத்தியு ஜாயின் பண்ண வெச்சு எந்த பிரச்சனையு வராம ஆஹ் எடுத்துட்டு போயிரலான் சொல்லி நெறைய ஸ்டூடண்ஸ் இருக்கிறதுனால எடுத்துட் போயிரலான் சொல்லி அந்த பத்து பேத்த வர சொல்லி ரொம்ப கிரா ண்டா செலிப்ரேட் பண்டாங்க கிட்டத்தட்ட ஒரு மூரு மூணு மணி அளவுல ஸ்டார்ட் பண்ணாங்க போல ஆ ம் அதுல ட்ராமாவு இருந்ச்சு மூணு மணில ஸ்டார்ட் பண்ணி ஆஹ் அந்த கெஸ்ட் எல்லா வரதுக்கு எப்படியு ம் ஒரு நா நால்ர ஆயிர்ச்சு போல அப்பத்துலருந்தே கொஞ்ச ரெடியா இருந்து ஃபோரு ஃபோர் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க போல ஃபோர் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒம்போது மணி ஆயிருச்சு ஒம்போது ஒம்போதர ஆயிர்ச்சு அதுக்கப்பறந்தா பேரண்ட்ஸ் எல்லாமே ஆஹ் டின்னர் எல்லா குடுக்கல ஏனா கண்டிப்பா லேட் ஆயிருன் சொல்ட்டு ஸ்நாக்ஸ் மட்டும் குடுத்துட்டு எடைல எடைல அ ஸ்நாக்ஸ் குடுத்து அது அதுக்குனு டீச்சர்ஸ் எல்லா அலாட் பண்ணி பண்ணிட்டு ஆஹ் ரொம்ப க்ராண்டா பண்ட்டாங்க இந்த டைம் எல்லா ரொம்ப சக்சஸா வந்து ஆஹ் ப்ரோக்ராமே முடிஞ்ச மாதிரி இருக்கு ஸ்போட்ஸ் டே வந்து நீங்க சொல்ற மாதிரி எங்கள்க்கு ஸ்போட்ஸ் டே பண்ணல ஏனா இதையே க்ராண்டா பண்ணிர்லா ரெண்டுமே பண்ணா வந்து ரொம்ப நீங்க சொல்ற மாதிரி எக்ஸ்பென்ஸ் ஆயிரு அப்டின் சொல்ட்டு ஸ்போட்ஸ் டே பண்ணல இத மட்டு ஆஹ் ரொம்பவே க்ராண்டா எல்லா வர்ஷமு இல்லாம இந்த வர்ஷ் பயங்கரமா இருந்ச்சு எல்லா ஸ்டாஃப் ம் டீ அஹ் ஸ்டா அ மெய்னா அங்க இருக்கற அ டிரைவர்ஸு பேரண்ஸ் எல்லா நெறைய பேர் வந்து உக்காரத்துக்கே எடோ இல்லாம அந்தளவுக்கு அந்த ரோட்டுக்கு தாண்டியு நின்னு அவ்ளோ வண்டி வேற வந் டுச்சி அப்டி இருந்ச்சு கொஞ்ச நல்லாவே இருந்ச்சு இந்த டைமு
உம் நா நானு அதா இந்த இப்போ நாங்க ப ண்லான்ட்ருக்கோ தா எப்ப நாங்க ஸ்டார்ட் பண்ணோ இந்த ப இதெல்லா போய்ட்ருக்குதோ ஆ ம அது அது ஃபுல்லாவ்மே இப்ப நா வீட்டுக்கு வரது லே ட்டா தா வந்துட்ருக்கே ஃபுல்லா டேன்ஸு ரிகர்சல் பண்றது அப்றோ ஸ்போட்ஸ் டேக் வந்துட்டு அந்த ப பேட்மிட்டனு எல்லாமே கலந்து எல்லாமே ஸ்போட்ஸ்ல கலந்துருக்கறனால அதுல மிஸு அ எதோ கரெக்ட் பண்றது அங்க போ ஆர்கனேஸன் பண்றது நெறையா அந்த இதுல நா அப்டே போயிட்ருக்கனால எனக்கு நா வீட்டுக்கு வரது லேட்டாகுது அதனால எதுமே ஒ ஒனக்கே நா இப்ப லேட்டாதா கால் பண்ணிருக்கே பாரு அப்பே போன வீக்கே கால் பண்ண வேண்டியது நா அப்ப அப்பவே கால் பண்ணிருந்தா நீயு ஆன்வல் டேக்கு சொல்லிருந்திருப்ப நானு வந்துருப்பே ஆனா எனக்கு வந்து பண்றதுக்கு நேர கெடைக்ல எனக்கு சேரி ஓகேனு நா வரதே லேட்டாவ்றதுனால பசங்களு அ ஃபுல்லா டவுட்டு என்ன ஏதுன்ட்டு அவ்ங்களுக்கு ஒன்னு தெரியில ஏனா ஃபர்ஸ்ட் இயர் பசங்க ரொம்ப தெரியல எந்துமே தேர்ட் இயர் பசங்கள்ட சொன்னா அவ்ங்க கொஞ்ச பிஸ்யா இருக்கனால சொல்லி தர மாட்றாங்க செரி ஓகேட்ன்டு நம் இப்ப ஒரு அரேஞ் பண்ணி நம்ம ஒ அவ்ளுக்காக ஒரு இது செலக்ட் பண்ணி குடுத்தாலு அவ்ங்க பிக்கப் பண்றது கொஞ்ச லேட் ஆயிட்ருக்கு அதனால அவ்ங்க ஃபுல் அன் ஃபுல் ஃபஸ்ட் இயர்க்காகதா எனக்கா ஃபுல் அன் ஃபுல் காலேஜ்லே இருக்க வேண்டியதா இருக்குது அவ்ங்களுக்கு ஃபுல்லா சொல்லித்தறது இந்த மாரி ஏனா அவ்ங்க இப்பதா மொதல மொ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆனுவல் அவ்ங்க ச அது கலந்துக்கிறாங்க இல்லயா சோ அவ்ங்களுக்கு வந்து இதெல்லா கொஞ்சம் புதுசா இருக்கிறதுனால ரொம்ப டவுட்டு அவ்ங்ளுக் அவ்ங்க்கு தா டவுட்டு பெரிய டவுட்டா இருக்கு கேட்டுக்கிட்டே இருக்காங்க மேம் இப்டியா நம்ம அப்டி பண்லாமா ஸ்போர்ட்ஸ்ல எத மேம் கலந்துகிறது எனக்கு எதுமே தெர்ல கொஞ்சோ நீங்க சொல்லுங்க இதுல கலந்துக்லாமா அது வந்தீல்லா எங்களுக்கு வந்து இதுலா குடுத்துருவாங்க கா இது எ எ ஒரு ஒரு ஸ்போட்ஸ் டீம்முக்கு ஒரு ஒரு கார்டு குடுத்துருவாங்க சோ அதுலா வந்து ஒருத்த ஒன்ட ஒ எ பிரிஞ்சு போய்ருங்றாங்ளா சோ அதுலருந்து நாங்கனு என்னோட போட்ருங்க மே அப்டி இப்டின்னு இதுல இது வேர ஒரு கொஞ்ச பிரச்சனயா வந்துருது சோ அதெல்லா‌ சொல்லி இதுலா ஒரு சி சின்ன இதுதாப்பா நீங்க இதுவே கலந்துகிட்டீங்னா உங்களுக்கு கொஞ்ச இதுதா ஒன்னு பிரச்சனலா இல்ல நீங்க அது மாரி அ ஒங்களுக் கென்னவோ அந்தந்த அணில வந்துட்டு ஜெயிக்கிங்க இப்ப ரெட்டுனா ரெட்டு அணி ஜெயிச்சுட்டா அதுவு இப்ப இது த இப்ப ஆஹ் கிஃப்ட்டு தருவாங்க சோ அது தனியா ஆன்வல் டேல தனியா நீங்க கலந்துக்கோங்கனா ஸ்போர்ட்ஸ் டே கலந்துக்குறவ்ங்க ஆன்வல் டே கலந்துக்க மாட்றாங்க அதெல்லா சொல்லி அவங்கள்ட புரிய வச்சு ரெண்டத்திலமே கலந்துக் ஒன்னு தப்பு கெடையாது நீங்க கலந்துக்கோங்க இதுல ஒன்னுமே இல்ல நீங்க ஃபஸ்ட்டே ஸ்போர்ட்ஸ் டே முடிச்சுட்டு அதுக்கு கிஃப்ட்டு மட்டு தா வாங்க போறீங்க மத்தபடி ஆன்வல் டேக்கு டான்ஸ் ஆடப் போறீங்க அதனால ஒங்களுக்கு எதுமே ம் டவுட்டே இல்ல ஆஹ் கன்ஃப்யூஸ் ஆயிக்காதீங்க அப்டின் சொல்லி அவ்ங்கள எக்ஸ்பிளைன் பண்ணி அவ்ங்கள கொண்டு வரறதுக்குள்ளயு இன்னு ஒன் வீக் இருக்கு எப்பிட்றா போக போகுதுன் தெரியல
ம் ஓகே ஓகே எங்களுக்கு எங்களுக்கு இந்த டைம் என்ன பண்ட்டாங்கனா அஹ் வர்ஷா வர்ஷ சேரீனா நம்மதா பே பண்ணும் இந்த வர்ஷ வந்து எல்லாத்துக்குமே அவங்களே பே பண்ட்டாங்க இந்த வர்ஷ பிகினிங்ல இருந்தே வந்து ரெண்டு சாரி வந்து ஃப்ரீயா குடுத்துட்டாங்க வீக்லி ம் மண்டே அன்னைக் கு வென்னஸ்டே அன்னைக்கு கட்றமாதிரி சாரி குடுத்துட்டாங்க அதுக்கப்ற ஆன்வல்டேக்கு வந்து கிராண்டா ஒரு சாரி அவங்ளே எடுத்து அமோண்ட் வாங்கள ஆஹ் அவங்ளே சாரி எடுத்து குடுத்துடாங்க எல்லாமே ஒரே மாதிரி இருக்கட்டுன் சொல்லிட்டு எங்களுக்கு செரி அங்கெ வேல செய்ற ஆயாங்களுக்கு செரி ட்ரைவர்ஸு ஜென்ஸ் ஸ்டாஃப் எல்லாத்துக்குமே வந்து ஒரே கலர்லயே வந்து சாரி எடுத்து குடுத்துட்டாங்க அதனால அதுவே கொஞ்ச ஹைலைட் ஆயிருச்சு ஆஹ் ஆனுவல் டேக்கு அது அது அது இல்லாம ஆ ஃப் ஃப்ரெண்ட்ஸெல்லா வேற இன்வைட் பண்ண சொல்லி பேரண்ட்ஸ்ல பேரண்ட்ஸுனா டீச்சர்ஸோட ஆஹ் பேரண்ட்ஸ் கூட வரணு கண்டிப்பா வரணு உம் வந்து முன்னாடி ரோல உக்கார்ணு அப்டின் சொல்லி அத கோ ஸ்ட்ரிக்டாவே சொல்ட்டாங்க அப்றோ பேரண்ட்ஸ் திலா வந்திருந்தாங்க ஆஹ் ரொம்பவே நல்லாருந்ச்சு ஃபிரெண்ட்ஸ்சையு இன்வெய்ட் பண்ணுங்க இந்த டய்ம் வந்து எப்போமே இல்லாத மாதிரி ரொம்பவே கிராட்டா கிராண்டா செலபரேட் பண்ணப்போறோ அதுல எந்த வித டவுட்டு இல்ல அப்டின் சொல்லி ஆஹ் ரொம்ப பெருசாவே பண்ட்டார் ப்ப என்ன டின்னர் ஒன்னுதா கொறன்ற மாதிரி அந்த தேர்டி த்ரீ டான்ஸ் இருந்ததுனால உம் டின்னர் குடுத்தா எப்டியோ லேட் ஆயிருன் சொல்லிட்டு அது மட்டு கேன்சல் பண்ணியாச்சு மத்தபடி ஸ்கூல்ல தா வந்து கூட்டிட்டு போய் விட்றது ஸ்கூல் வண்டில தா போய் கூட்டிட்டு போய் விட் வர்றாது மட்டுந்தா கொஞ்சோ அவங்ளே வந்தாங்க இல்லனா பிக்கப் பண்றது வந்து போய் ட்ராப் பண்றது வந்து அ ஸ்கூலே போய் ட்ராப் பண்ணிருச்சு எல்லாமே அவ்ளோ அழகா இருந்ச்சு இந்த டைம் ரொம்போ பாராட்ற மாதிரி பேரண்ட்ஸ் து வெளியருந்து வந் தவ்ங்க எல்லாருமே வந்து அஹ் அந்த வந்த கெஸ்ட்டு எல்லாமே பாராட்ற மாதிரி அவ்ளோ அழகா இருந்ச்சு
தீங்னா இதுதா இப்ப நாங்க இப்போ அஹ் இதேன்னு கெடையாது இப்போ காலேஜிலர்ந் து எல்லாமே ஒரு டிபார்ட்மண்ட்டு அஹ் அமௌன்ட் கலெக்ட் பண்ணி ஆஹ் அது வந்து அதுல இருந்து கொஞ்ச இது பண்ணிட்டு பேலன்ஸ் ஃபுல்லா எல்லாமே டி அவ்ங்க காலேஜ் டிபார்ட் அவ்ங்களே இப்ப குடுத்தர்றாங்க அது மாரி ஃபுட்டுக்கு இவங்களே அரேஞ்ச் பண்றேன் சொல்லிருக்காங்க அய்ய இது ஆஹ் ஃபுட் காலேஜ் ஜுல எல்லாமே அவ்ங்களே ஆஹ் ஃபுட்டு டான்ஸ் ஆட்றவ்ங்களுக்கு செரி ஸ்டாஃப்க்கு செரி எல்லாமே நம்ம ஃபுட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணிற்லா ஹோட்டல்லருந்து வர வச்சுக்லா அப்புன் சொல்லிருக்காங்க சோ அதனால எங்களுக்கு ஒரு இது கெடையாது ஏனா முன்னாடியே முடிச்சம்னா நைட்டு ரொம்ப ரே அஹ் லேட் நைட் வேணா ஏனா பசங்க இங்கருந்து போகணு சோ லேட்டா இருந்தா அது ரொம்ப கஷ்ட என்னோட காலேஜு உமன்ஸ் காலேஜ் இல்லையா அதனால செரி கொஞ்சோ கொஞ்ச கொஞ்ச முன்னாடியே முடிச்சு முன்னாடியே அம்ச்சுட்டுற்லா ஆனா கண்டிப்பா பேரன்ஸு வர்ணுனு சொல்லிருக்காங்க பேரண்ட் இல்லாம இது பண்ண கூடாது ஏனா எங் காலேஜு கொஞ்ச ஸ்ரிக்ட்டா தா இருக்கு ஆஹ் மெய்னா பேரண்ட்ட எல்லாமே அவ் அவ்ங்கள்ட்ட சொல்லிட்டோ ஃபஸ்ட்டே நாங்க பேரண்ட்ட என்ன சொல்ட்டோனா பசங்க வந்து கலந்துகறத டான்ஸ்ல வந்து பெர்பாமன்ஸ் பசங்களையு இல்ல அத பாக்க வரவங்களு கண்டிப்பா பேரண்டோடதா வரணு அப்டி இல்லனா யாராச்சு தெரிஞ்சவ்ங்க யாரு கூடயாவ்து அண்ணனோ பிரதரோ இல்ல சித்தி சித்தப்பா யாரு கூடவாது வர்ணு ஆனா தனியா வரக்கூடாது ஏனா நைட் ஆய்டு இப்போ நை நைன் ஓ கிளாக் முடியுது எயிட் ஓ கிளாக் முடியுதுனா இங்கருந் தனியா ஏனா இது இது உ கொஞ்ச ரிமோட் ஏரியால இருக்கு காலேஜு இங்க இருந்து கொஞ்ச தூர போனாதா பஸ் எல்லாமே கெடைக்கு சோ ஃபுல்லாவுமே நீங்க என்ன பண்றீங்க பஸ்ல வர பசங்க தா ஃபுல்லவுமே சோ பைக்ல வர்றவங்க பசங்கலா தனியா போ வேண்டா நீங்க என்னனா பேரண்ட்ட வச்சு அழச்சு சந்துருங்க அது நல்லா இருக்கு அப்புட்னு சொல்லிருக்கோ எல்லாருக்குமே நாங்க முன்கூட்டியே எல்லாமே அஹ் ம் அம்ச்சுட்டோ அது இல்லாம இன்ஃபார்ம் பண்ட்டாங்க அந்தந்த டிபார்ட்மண்ட்ல உள்ளவங்க ஸ்டாஃப் எல்லாமே ஹெச் ஒ டி எல்லாமே அஹ் கால் பண்ணி சொல்ட்டாங்க இந்த மாரி நீங்க தனியாலாம் பசங்கள அனுப்பக் கூடாது நீங்களு வந்துர்ணு அப்பிட்னு எல்லாமே தா ஓகே சொல்லிருக்காங்க சோ நல்லபடியா போனா நல்லா இருக்கு அதனால எனக்கு நெக்ஸ்ட் வீக்கு எப்டி இந்த ஒரு வீக்கு எப்பிட்றா போகுன்ட்ருக்கு எப்ப ஆர்வல ஆவ் ஆர்வத் தொட இருக்கே
ம் செரி முடிச்சுட்டு ஆ கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா செரி நீங்க பாருங்க நீங்க என்னைய கூப்டுங்க செரிங்களா ம் ம் வந்துட்டு ம் செரி ஓகே ஓகே பை